க்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கே சிஸ்டர் அப்புறோ எப்டி உங்க வாழ்கைல்லா எப்டி போய்ட்டு இருக்கு என்ன மாதிரி எல்லா ப்ளன்ல்லா பண்ணிருக்கீங்க
என்னோட வாழ்க்க பாத்தீங்கன்னா என்னோட கணவர் வந்து கொஞ்சோ வெளிநாட்ல இருக்காரு
ஓகே
அதனால பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலு எங்கேயாது ஒரு வெளில போணுன்னா நாந்தா போக வேண்டியதா இருக்கு அதில ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது தம்பிய வச்சு சிக்கிட்டு வெளில எங்கயு போக முடியல அவன தூக்கிக்கிட்டு போறதா இருக்கு இதே இது என்னோட கணவர் இருந்தாங்னா வண்டில அழச்சிட்டு போறது கொஞ்சோ எனக்கு எந்த சிரமமு இருக்காது
ம் ம் ம்
இப்ப பஸ்ல போறதா இருந்தாலு இப்ப பாத்தீங்கன்னா நா அம்மா வீட்ல இருக்க
ம்
அ என்னோட கணவர் வீட்டுக்கு போனன்னா ஏதாவது அ ஃபங்க்ஷன் டைம்ல ஏதா போனனா கொஞ்ச ஏதாவது எடுத்துட்டு போறப்ப ஒரு பேக்க தூக்கிட்டப்ப தூக்கிட்டு போறப்பயோ கொஞ் சோ சிரமமா இருக்குப்பா அதனால ஏதோ போய்கிட்ருக் கு எங்க வீட்டுக்கார் வர வரைக்கு அப்டித்தா போகுன் நெனைக்கிற பாப்போ
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்னது உங்கள அதாவது பாத்தீங்கன்னா அ ஒரு இப்போ வந்து தனிப்பட்ட முறையிலன் பாத்தீங்கன்னா உங்களோட தேவைகள்ன்றநு நறைய இருக்கு அதெல்லா வந் து ஒரு ஆள் இல்லாம உன் நீங்க மட்டுமே அத கவனிக்கிறது ரொம்ப பெரிய விஷயோ இல்லைங்களா
தந்தேபா
இப்ப வந்துட்டு சிஸ்டர் நீங்க வந்துட்டு இப்ப எப்டி தனியா சர்வே பண்ணிட்ருக்கீங்க உங்களுக்கு அதாவது ஆ உங்களுக்கு உதவுறதுக்குன்னு பக்கத்துல ஏதோ சின்ன சின்ன வேலைகள்ல்லா செய்றதுக்கு ஆள்கள் உண்டா
அப்படி இல்ல எங்களுக்கு பார்த்தோன்னா அப்பா தா இருக்காரு எங்கள் அப்பா கொஞ்சோ ஏஜ் ச்சு வந்துப் பாத்தீங்கின்னா செவன்டி டூ எழுவத்திரெண்டு வயிசாகுது ஆனா இருந் தாலோ அப்பாதா எங்குளுக்கு ஒரு சின்ன உதவின்னாலு அப்பாதாம் பாத்துட்ருக்காரு இல்ல எங்யா ஊருக்கு அழச்சிடு போனாலு வண்டில பொறுமியா போயி்ட்டு வர்றது எல்லாத்துக்கு அப்பாதாம் பாத்துட்ருக்காரு அவரு வயிசாயிட்டாரு கஷ் ஷ்டப்படுத்தக் கூடாதுனுப் பாத்தா வேற வழி இல்ல அப்பாவ விட்டா எங்ளுக்கு ம் அதனாலப் போயிட்ருக்குப்பா அப்புடி இருந்து சின்ன சின்ன வேலல்லா நாங்க செஞ்சிப்போம் இப்ப அப்பாவ அதிகமா சிரமப்படுத்த விடமாட்டோ ஒரு சின்ன வேல எதுவா இருந்தாலு நா பாத்துகிறது அம்பலாம் வண்டி விடப் பாத்தீங்கினா ஆ இப்ப டூ வீலர் விட்றதுக்கு வண்டி விடப் பாத்தனா முன்னாடி ரொம்ப பயந்துட்ருந்தேம்ப்பா ஒரு எங்கியாவது வெள்லப் போனா ஒரு பயத்தோடையே அந்த வண்டிய ஓட்றது அத அன்னால என்னோட பாத்துக நா கொஞ்சோ குள்ளமாருப்பே அதனால கொஞ்சோ வண்டி விட வந்து கொஞ்சோம் கால் கொஞ்சோ எட்டாது அதனால அ அதிகமா விட மாட்டே என்னோடப் பாத்தீங்கனா இன்னு கொஞ்சோ குள்ளமா இருந்த பொண்ணு பாத்தீங்கனா வண்டி ஓட்ருப் போச்சி அதும் பின்னாடி ஒருத்தவங்ள வெச்சு அழச்சிட்டு போச்சி அவுங்களே ஓட்றாங்க நம்மளுக்கு என்னா பயோ அப் பிடின்ற மாரி எனக்கு ஆச்சி அவுங்ளப் பாத்து நா இன்னு கொஞ்சோ தைரியமா ஆச்சி சரி நம்மளு அந்த மாரிப் பண்ணணு அப்டின்ட்டு இப்போ பாத்திங்கன்னா பயிப்படாதியே வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறே எங்கப் போனாலு வண்டிலியேதாம் போகறது இருந்தாலு கொஞ்சோ ஒருப ஆனாக் கொழந்தைங்கெல்லா அழச்ட்டு போமாட்டே போனா நா மட்டுந்தா போறது
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் அதாவது வந்துவ பயணம் செய்றது வந்து ஆரம்பத்துல பயமா இருந்தாலு அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை குடுத் துருங் இல்லிங்ளா எதை எதா இந்தாலும் பாத்துகுலா அப்டினு
கண்டிப்பா கண்டிப்பாபா அதுவும் பாத்தீங்கினா அதா அந்த பொண்ணப் பாத்துட்டு எனக் கொஞ்சோ தைரியமாச்சு எ நம்ளால முடியாத் து எதுவு இல்ல ஆனாப் பொண்ணுங்க பாருங்கப்பா பொண்ணுங்க இப்பத்திகு இப்ப உள்ள காலகட்டத்துக்கு எல்லாத்துக்குமே துணிஞ்சி இருக்காங்க எதுவானாலும் பாத் க்கலா அப்டின்ற மாரி இருக்காங்க
கண்டிப்பா சிஸ்டர் இப்போ நீங்க வந்துட்டும் அம் இப்ப சொன்னீங்க இல்லியாப் பொண் அ யாரா இருந்தாலும் பெண்கள் வந்துட்டு இப்ப சரி சமமா ஆ எ எதற்குவுந் துணிஞ்சிருக்கறாங்க எனாய் நீங்க சொன்னமாரி இப்ப எல்லாத் துறைகள்லயுமே வந்துப் பெண்கள் ஆதிக்கும்ன்றது இருக்குது இல்லிங்கிளா ஏனா ஒரு காலத் த்துல பெண்கள் ஒடுக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே அட் இருந்தாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கினா இன்னைக்கி வந்துட்டு பெண்கள்ன்றவங்க ஆ விண்ணுலகம் விண்வெளி வரிக்குமே போயிட்டு வந்துட்டாங்க சோ அந்தளவுக்கு வந்து பெண்களுடைய முக்கியத்துவம் அ எல்லாம் முடியுன்ற ஒரு ஆண்கள விடையே முடியு நாட்ட ஆள்ருதலா இருந்தாலும் சரி விண்வெளிப் பயணங்களருந்தே எல்லாமே வந்து அவுங்ளால முடியிது இல்லிங்ளா நீங்க இதப் பத்தி என்ன நெனைக்கிறீங்க பெண்கள் சக்தி அத அவுங்களோடப் பெண்கள் சக்தினா அவு வளர்ச்சியப் பத்தி நீங்க என்னா நெனைக்கிறீங்க
பெண்கள் பாத்தீங்கினா இப்ப கிராம சைட்லியும் பாருங்கப்பா ம் அப்பல்லா வந் து வீட்டுக்காரங்க என்னா சொல்வாங்க அங்கப் போக்கூடாது ஏ வெள்லப் போர்ற இந்த மாரி சாரிதாங் கட்டணு அந்த மாரி ஒருக் கண்டிஷனா போடுவாங்க ஆனா இப் அதுன்றுது இல்ல நீங்க பண்ணுனா நா போவே நாமி நானு வேலைக்கி போறே நானு என்னோட கையில நானு சம்பாரிக்கணு அப்டின்ற மாரி இப்ப பாத்தீங்கினா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கின்னா வெளில இருக்காங்க அவ்ங்கு எனக் வந்து பாத்தனா பணலா அன்ச்சிட்டு தா இருக்காங்க இருந்தாலு வந்து அவ்ங்கள கொஞ்சு எதிர்பார்த்து நம்ம இருக்குறோம் பாத்தீங்ளா அவ்ங்க எப்போ போடுவாங்க காசு எப்ப பணம் போடுவாங்க அப்டின்ற மாரி அவ்ங்ளோடத் தே எதிர்பார்த்துட்ருக்குதால கொஞ்சு கஷ்டமாகுது என்னோட கையில என் என்னோட சம்பார்த்தியனு எதுமே இல் இல்லையே அப்டின்னு ஏன்னா அவ்ங்ளோட அவ்ங்க கணக்கு அவ்ங் என்னென்ன சா காசு பண்ண அம்ச்சாங்கன்றத நாங்க எழுதி வெப்ப இப் இதே ஆ இதையே நம்ம சம்பாரிச்சி நம்போ வச்சிந்தா அத எழுதணுன்ற அவசியோ இல்லல்ல அந்தம் ம் அந்த மாரிலா திங்க் பண்ணி பாக்கறது எ நல்லா போய்ட்டு கொன் தம்பி தம்பி இருக்கா தம்பிய ஸ்கூ பள்ளியோடம் சேத்துட் ட்டொனா வேலக்கி நா போய்டுவம்ப்பா இப்புடியு குடும்பு குடும்பத்தோட சுச்சுவேஷனு நம்மள வந்து அப்டே அடக்கி வெச்சுருது அதையு நம்ம பாக்கணுல
கண்டிப்பா ஏன்னா நம்ம பேரண்ஸ் இருக்காங்க அப்பா அம்மார் ட்டாங்க அவ்ங்களையு பாத்துக்கணு குழந்தைகளையு பாத்துக்கணுன்றது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஆ மன அழுத்தம் இருக்கு நெனைக்கிறே
கண்டிப்பாப்பா இப்போ பாத்தீங்கன்னா நா அப்பல்லா வேல போ வேலைக்கு போய்ட்ருந்தே காலைலே எழுந்து சம ச்சி எல்லா வேலையும் வீட்டு வேல முடிச்சுட்டு எல்லாத்தையு முடிச்சுட்டு நம்ம வேலைக்கி போறோ வேலைக்கி போய்ட்டு வந்து நம்ம தா செய்யிறதா இருக்கு வீட்டு வேலையு நம்ம தாய் பா ஹஸ்பண்டே வேலைக்கு போய்ட்டு வந்தாலு நானு ஹஸ்பண்டு வேலைக்கி போவோ காலைல அவருக்கு சமச்சி குடுத்துட்டு நான் எடுத்துட்டு கால சாப்பாடு தனியா லன்ச்சிக் ஹி தனியா எல்லாத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போறது போறப்ப ரெண்டு பேரு ஒன்னா தாம் போவோ ஆனா கால்ல எழுந்து நான் தா எல்லாத்தையு செய்வே திருப்பி வந்து நைட்டு வருவோ நைட்டு வந்தாலு அத நான் தா செய்றது அவ்ங்க படுத்துப்பாங்க அத நானா நம்ம தா எல்லா ஒர்க்கு நம் பண்றதா ருக்கு
கண்டிப்பா அதாவ்து பெண் ண்கள் வந்துட்டு ஆண்களும் பெண்களு ஒரே துறைய்ல வேல செஞ்சாலுமே அதுக்கான நேரன்றது பாத்தீங்கன்னப் ப அதிகமான சுமைன்றது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கு ஏன்னா அவ்ங்க வீட்டையு கவனிச்சுக்கணு அவ்ங் அலுவலக பணியு கவனிச்சுக்கணுன்ற போது பெண்களுக் அத வந்து பெ ரிய மன அழுத்தத்தையு தருது உடல் வலிமையு அவ்ங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுது இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பாப்பா நீங்க சொல்றது நூத்துக் நூறு உண்மப்பா
போ நீங்க வந்துட்டு சிஸ்டர் ஆ அதாவ்து எதிர்காலத்துல நீங்க வந்து அ எந்த மாதிரியான துறை தேர்ந்தெடுத்து நீங்க வந்து பணி செய்யணு எதிர்பாக்குறீங்க அல்லது வந்துட்டு நீங்க ஒரு அது ஒரு தொல் அ தொழில் முன்னோரா வரணுன் எதிர் பாத்தீங்ளா இல்ல வந்து எந்த மாத்ரியான ஒரு ஏம் வச்சிருக்கீங்க
எனக்கு பாத்துன்னா ஆசிரியரு அது தொடர்பான துறையில தா போணு எனக்கு ரொம்ப ஆச ப்பா அப்டி அப்டி இருந்து அதா மேரேஜுக்கு முன்னாடி போய்ட்ருந்த இப் இப்போ தம்பி பார்மானதுலருந்து அப்றோ தம்பி கொஞ்சோ வளர ஆரம்பிச்ட்டா அதுலருந்து அப்டியே ஸ்டாப் பண்ணிட்ட
ம்
இன்னு அதா தம்பி ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நா அத கண்டினியூ பண்ணிடுவம்ப்பா அதா அதா எனக்கு ரொம்ப அது ஆச ஆசிரியர்ன்றது எனக்கு என்ன பா ஒரு டீச்சர பாத்து எனக்கு அத நா நம்மளு அந்த மாரி வர்ணு அப்டி நா டுவெல்த் படிக்கறப்ப பாாத்தீங்கன்னா பிசிக்ஸ் டீச்சர் இருந்தாங்க அவங்கள பாத்து வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அவுங்கள அவங்களோட அ டீச்சிங் நடத்தறது அவங்களோட பேசுர ஸ் டைலு நல்லாருக்கு அந்த அந்த டீச்சர்னா ஒரு மரியத ஆ எவ் எவ்ளோ பச எந்த பெரிய பெரிய பசங்களா இருந்தாலு சரி ஒரு மரியதையா இருக் பாங்க அதனால அந்த டீச்சர பாத்து நா ஆமா அந்த டீச்சர பாத்து நா நெறைய கத்துகிட்ட சரி இவங்க மாரியே நம்ம வர்ணு அப்டின்றது எனக்கு அவுங்கள மாறியே நா வந்துட்ட சந்தோஷோ எனக்கு
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் கண்டிப்பா உங்களோட ஏய்ம்ன்றது வந்து பல தடைகள தாண்டி வந்து
என்னப்பா சொல்லுங்க
உங்களுடைய ஏய்ம வந்து நீங்க அச்சீவ் பண்ணிட்டதா சொல்றீங்க அதுவே ரொம்ப சந்தோஷோ இல்லீங்ளா அது மாதிரி பல பேருக்கான வாய்ப்புகள்ன்றது கிடைச்சாலு அத சரியா பயன்படுத்திகறதுன்றது பெரிய விஷ்யோ இல்லீங்ளா கண்டீப்பா நீங்க அத பயன்படுத்திக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷ்யம் சிஸ்டர்
ஆமா அதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு நா பி எட் படிச்சு ட்டு நா படிச்ச ஸ்கூல்லே ட்ரெய்னிங் போன ஆ பயிற்சிக்காக போன அப்ப பாத்தீங்க ன்னா என்னோட இங்லீஷ்ஷு சார் ஆங்கில சார் வந்து பாத்தோன்னா ஆ எனக்கு சொல்லி குடுத்த சாரு அதே ஸ்கூல்ல வந்து வேல பாத்துட்ருந்தாங்க
ம் ம்
அப்ப நாங்க போறப்ப என்ன பாத்துட்டு ஆச்சிரியப்பட்டாரு ம் பரவால்லயே அப்டின்ற மாரி கை குடுத்தாரு கை குடுத்து சூப் ப்ர்மா அப்டின்னு சொல்லிட்டு அவரு உக்கார்ற சேர்ல வந்து நீ உக்காருமா அப்படின்ற மாரி சொன்னாரு
ம் ம்
உக்காரு நீனு ஒரு டீச்சர் ஆயிட்ட ஆசிரியர் ஆயிட்ட நீ ஏ நிற்கற அப்டின்ற மாரி சொன்னாரு எனக்கு அது கொஞ்சோ மகிழ்ச்சிய ஏற்படுத்துச்சுப்பா
கண்டிப்பா அது உங்களுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு பட்டு சூட்டு விழாவ நடத்தன மாரி இருக்கு வந்துருக்கு இல்லியா
ப்பா கண்டிப்பாப்பா
ஆ ஆ
ஏன்னா அவரு எனக்கு சொல்லி கொடுத்தவரு அவர் வந்து என்ன வந்து சேர்ல உக்காருங்க உக்கார் நீனு டீச்சர் ஆயிட்ட ஆசிரியர் ஆயிட்ட நீனு உக்காரு அப்டின்ற மாரி சொன்னாரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்த அதுவு கை குடுத்து உக்காரு உக்காருன்னாரு அது கொஞ்ச எனக்கு இதாயிருந்தது நல்லா இருந்துது அது நம்மளு அப்ப ஆசிரியர் ஆகிட்டோ
என்ன ஆ அது வந்துட்டு எந்த துறையா இருந்தாலும் வயதுன்றது வந்து ஒரு பொருட்டு கெடையாது வயதுன்றது ஒரு பொருட்டு கெடையாது அவுங்கவுங்களுடைய ஏம் அச்சிவ் பண்றதுக்கு அவுங்க எவ் எந்த வழியில வேணாலும் போயி அச்சீவ் பண்ணலா அப்டிங்களா
ஆமாம்ப்பா ஆ நம்ம ஓகேப்பா நம்ம அடுத்த கால்ல நம்ம பாக்க நம்ம அடுத்த கால்ல பாக்கலாம்பா ஓகேப்பா நன்றிப்பா